ம் நா நல்லா இருக் கே தோழி நீங்க எப்டி இர்க்கீங்க
ஆ நல்லாருக்கேன். உங்ககிட்டந்து ஒரு சந்தேகோ கேட்க்லாம் அப்டின்னு நெனைச்சே. இப்போ இந்த காலேஜ் முடிச்ட்டு இந்த வேலை வாய்ப்பு அப்டின்ற ஒரு விஷ்யம் வருமில்லையா. அப்ப வந்து அதுக்கு வந்து எந்த மாதிரி வந்துட்டம்ம ட்ரைனிங் எடுத்துக்லாம். ஆ இப்ப வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் க்ரூப்புன்னு சொ றாங்க, இஞ்சினியரிங் சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த மாரி கோர்ஸ் வந்து படிக்கிலாம் இப்ப வந்துட்டு ஆ. பசங்க வந்து இப்ப படிக்கிறாங்க இப்பொரு சவன்த்து எய்ட்த்து படிச்சுற்றாக்காங்கனா அவங்களுக்கு வந்து சயின்ஸுலயு வந்து படிக்கதுப் புடிச்சுருக்கு மேக்ஸும் ஓரளவு நல்லாவே வருது. ஆனா வந்து. ட்டு. அந்த டென்த்து அப்டின்ற ஒரு விஷ்யம் முடுஞ்சதுக்கப்றோம் லெவன்த் டுவெல்த் படிக்கிறாங்க. அது வந்து எந்த மாரி கோர்ஸ் எடுக்லாம் அதுக்கப்பறமா வந்து அது முடுச்சதுக்கப்றம் எந்த மாதிரி ஆ கவுன்ஸ்லிங் அட்டன் பண்ண எந்த மாரி கோர்ஸ் வந்து ஏன்னா. இப்ப பாத்தீங்கனா வந்து இப்போ ஸ்கூல்ல ஆ ஸ்கூல்ல சொல்லி் கொடுக்கற்து இல்லாம வந்துட்டு நறைய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் வெளிய வந்துருச்சு. நிறைய அந்த மாத்ரி வந்து வறதுனால வந்துட்டு எந்த மாரி கோர்ஸ் வந்து எந்தெடத்துல படிச்சா வந்து நல்லாருக்கும். இல்ல அத படிக்கவே தேவயில்லையா ஸ்கூல்ல அ சொல்லிக் கொடுக்கற்து மட்டும் போதுமா அப்டின்றது வந்து எனக் க ரொம்ப கொழப்பமாருக்கு அத வந்து எந்த மாதிரி கொண்டு போறது. ஏன் பையனு வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு இப்ப செவன்த் அந்த மாதிரி தா படிச்சுட்ருக்கான். பட் இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு இன்னு ஒரு மூணு நாலு வர்ஷத்துல நம்ம ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவோம். அவே எப்படி செலக்ட் பண்றது அப்டின்றது ரொம்ப கொழப்பமாருக்கு தோழி. அத்னாலதா செரி உங்ககிட்ட ஒரு இது மாரி கேக்லாம் அப்டின்னு டவுட் கேக்லாம் அப்டின் நனைச்சென் தோழி. நீங்க என்ன நெனைக்கிறிங்க.
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அதே மாதிரி நீங்க ஒரு செரியான நேரத்லதா வந்துட்டு இந்த மாரி முடிவு வந்து எடுக்றீங்க ஏனா வருங்காலம் வந்துட்டு அவுங்கள்க்கு நம்ம கண்ண மூடி தொறக்குறக்குள்ள கொழந்தைங்க வந்து பெருசாய்ருவாங்க நானும் சொல்ல போனும் அப்டினா நா டென்துக்கப்பறோ வந்து என்ன க்ரூப் எடுக்குறது அப்டிங்கெறது வந்துட்டு நா என்னோட ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலயே எங்க அம்மாட்ட கேட்ட எங்க அம்மா வந்து இப்போதிக்கு அத பத்தி யோசிக்க வேண்டா அப்டின்னாங்க ஆனா பத்தாம் வகுப்பு முடிச்ச ஒடனே காலங்கள் வந்து உருண்டு பொயிருச்சு நா என்ன எடுக்குறதுனே தெரியாம ஏதோ ஒண்ணு எடுத்து அப்றொ ஏதோ ஒண்ணு படி சே அந்த மாதிரி ஒரு பொயிருச்சு அத்னால நீங்க இப்பவே வந்து அத பத்தி எடுக்குறது வந்து ஒரு நல்ல விஷ்யம்னே சொல்லலா இன்னொரு விஷ்யம் வந்து பாத்தீங்கனா குழந்தைங்களுக்கு வந்து அவ ங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி குடு க்கற்தே போதுமானது இருக்கும் தோழி நீங்க வந்துட்டு அவுங்கள தனியா வந்து க்ளாஸ் அனுப்பி அவுங்கள ரொம்போ வந்து ப்ரஷர் பண்ணீங்க அப்டின்னா அவுங்களுக்கு படிப்பு மேல ஒரு வெறுப்பு மாரி வந்துரும் அதுனால அவங்க வந்துட்டு அங்க படிக்கிறாங்க இன்கேஸ் உங்க குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கில வெளில வந்து கோச்சிங் குடுக்கணூன் நெனச்சீங்கனா நீங்க தாராளமா குடுக்கலா இதே குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துலயு நல்லா படிக்கிறாங்க வீ இதையு வந்து அவங்க படிக்கணூன் நெனக்கிறது வந்து அது ஒரு இதா இருக்கு அவ்ங்க வந்து படிப்பு படிப்பு படிப்பு படிப்புன்தா வந்து முழுசா போய்டு இப்போ அவுங்களோட வருங்காலம் வந்து பா தீங்கனா அவுங்களோட படிப்பு நம்பி கெடையாது. அவுங் திறமய நம்பி தா இருக்கு சோ இப்ப வந்து முதல்லதா வந்து படுச்சாதா வேலை ஓ அப்டிங்கிற மாதிரி இப்போ படுச்சும் வந்து வேலை கெடைக்காம எத்தனையோ பேரு ஃபஸ்ட்ராங்க் எடுக்குறவங்க, மெரிட்ல பாஸ் பண்ணவங்க, அவ்ளோ வந்து மார்க்க வச்சு நா பாஸ் பண்ண அப்டிப்டிபாங்க. அது யேன் அப்டின்னா அவுங்கிட்ட தெறமை இருக்காது சும்மா புத்தகத்துல இருக்குறது மட்டும் புத்தக பொருள் மாதிரி பாத்து தே படுச்சிட்டு அதயே வந்து எக்ஸாம்ல போய் வாமிட் பண்ணிட்டு அப்டிதா வருவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணனோம் அப்டின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு திறமைசாலியா வந்து மாற முடியாது. கொழந்தைகளுக்கு உங்கள பொறுத்த வரைக்கும் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்தா து திறமய வந்து மேம்படுத்துற மாதிரி எக்ஸ்ட்ரா கரிகுலரா ஏதாது ஒன்னு அவனுக்கு வந்து இப்போ எப்டி சொல்றது. நீங்க ஒரு பயனுக்கு ஸ்போஸ் இன்ட்ரஸ்ட் இருக்குனா அதுல விடுங்க. இல்ல குக்கிங் இன்ட்ரஸ்ட்னா அதுல விடுங்க. எதுல வந்து அவோ வந்து இன்ட்ரஸ்ட் காட்ரானோ அத வந் சமயத்துல லா உங்க கூடதா வந்து நறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. அந்த மாரி நேரங்கள்ல உங்களுக்கே தெரியும் எதுல வந்து நம்ம கொழந்தைகக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கு அப்டினு எதுல ஈடுபாடு அதிகம்மா இருக்கோ அத நோக்கியே வந்து விட்டீங்க அப்டினா வந்துட்டு அவ அதுலயே வந்து நல்லா பெருசாயி நல்லா வந்து முகில்ல இருந்து இருப்பா இல்ல அப்படின்னா அவக்கு பிடிக்காத ஒண்ணு திணிச்சு திணிச்சு விட்டோம் அப்டின்னா அது வந்து செரியா வராது இப்போ வந்து நெறைய பேத்துக்கு வேலை வேலை வந்து கெடைக் கெடக்காத காரணத்துனால நெறைய பேரு வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் தொடங்கியும் வந்துட்டு நா ஒரு லட்சம் ரூபா மாஸ் இப்பவந்து நா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்ப ரெண்டு லட்சம் நானே வந்து வருவாய்ட்ருக்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க மாஸ்த்துக்கு அப்ப வந்து ரெண்டு லட்சோம் எங்க இருக்கு ஒரு லட்சம் எங்க இருக்கு இல்லைங்களா அதனால அவங்களே வந்து ஒரு தொழில் தொடங்கனாங்க அப்டின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க ஒரு நல்ல இதாவ வருவாங்க தோழி நீங்க இத பத்தி என்ன நனைக்
ஆ கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப சரி நீங் க சொன்ன மாதிரியே வந்து இப்போ ஸ்கூல்ல நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அதோட நிறுத்திக்கலாம் அப்படின் நனைக்கறேன்ன்னா வெளிய வந்துட்டு இந்த அட்வெடேஸ்மெண்ட் பண்றேன் அப்டின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நறைய இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு அதுல என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்கன் நமக்கு தெரியாது அதுவே ஒரு லட்சம் கிட்ட கேக்குறாங்க சோ அதெல்லாம் பாத்தா நமக்கு கொஞ்சோம் பயம் வருது என்னதா இது நம்ம வந்துட்டு ஏன்னா நம்ம கூட நம்ம பசங்களோட கூட படிக்கிற பசங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கோச்சிங் போட்றேன் இது போட்றேன் அது போட்றேன் சொல்லிட்டு ஒரு மாரி எந்த பியர் பிரஷர்ன்னு சொல்லு வாங்கலயா அவுங்க பண்றாங்க நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல போய் விட்டுடுது அதனால வந்துட்டு கொஞ்சோ ரொம்ப யோசனையா இருக்கு என்ன பண்றது அப்டின்ற மாரி இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்றோம் எனக்கு புரியுது ஏன்னா ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம சொல்லி குடுத்த பசங்க வந்துட்டு அந்த சப்ஜெக்ட்ட மட்டும் படிச்சே ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்கன்னா நம்ம எதுக்கு தேவயில்லாம வந்து இந்த எக்ஸ்ட்ரா கோச்சிங் இதெல்லாம் போடணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது ஏன்னா வந்து இப்ப டென்தலயே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றதா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷ்யோம் அதுக்கப்புறோம் வந்துட்டு அவ்ங்களோட இன்ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கோர்ஸ் எடுக்லாம் அப்டின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின் நனைக்கறேன் சோ நாம வந்து இப்ப ரொம்பவும் பா பசங்கள வந்து நீ இதுதான் பண்ணணும் அதத்தான் பண்ணனூனு ப்ரஷரு வந்து ரொம்ப அதிகமா நம்ம போட்டாலு அவ்ங்களுக்கு வந்து அந்த படிப் பு மேல இருக்குற இன்ட்ரெஸ்ட்டே போய்டு அப்டின் நெனக்கிற அதனால வந்துட்டு நம்ம கொஞ்ச ஃப்ரீயா விட்டு அவ்ங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேத்தா மாதிரி அடுத்த கோர்ஸ செலக்ட் பண்றதோ என்ன பண்றதோ யோசிக்கெறது தா ரொம்ப சரியா இருக்கு அப்டின் தோணுது ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாவே நா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நெனக்கிற ஏன்னா ஒரு செவன்த்துன்றது வந்து ரொம்ப அவ முன்னாடி ரொம்ப யோசிக்கிற மாத்ரிதா இருக்கு ஒரு டென்த்து நைன்த்து டென்த்துன்ற வரும்போதுதா பசங்களுக்கு ஒரு மெ ச்சூரிட்டி இருக்கு என்ன படிக்கலா எ எதுல வந்துட்டு நம்ம ஷைன் ஆகலா எந்த ஆ ஜாப் எல்லா வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப ஒரு ஆ நல்ல டாப்ல இருக்க அப்டின்றத வந்துட்டு அவுங்களே ஒரு அ ஓரளவுக்கு ஐடியா கெடைக்கு அப்டின் நெனக்கிற நம்ம வந்துட்டு இதுதா பண்ணனு அததா பண்ணனூன் சொல்ட்டு சொல் சொல்ல தேவ இல்ல அப்டின் யோசிக்கிற நானு ஏன்னா வந்துட்டு இப்ப இருக்குற காலகட்டத்துல இருக்குற பசங்க வந்துட்டு ரொம்பவே அட்வான்ஸ்டா யோசிக்கிறாங்க நா படிச்ச காலத்துலல்லா வந்துட்டு எப்டின்னா நா வந்து ஆ ஒரு இன்ஜினியரிங் படிக்கணூன்ற ஒரு இன் ட்ரெஸ்ட் இருந்துது ஆனா வந்துட்டு அது எப்டி வந்துட்டு ப்ரொசீட் பண்றது அப்டின்றது எனக்கு தெரியில சோ அத வந்துட்டு நா ஒரு கோ கோர்ஸ் மாரி நா வந்துட்டு ஓரளவுக்கு நா ஸ்கூல் வரைக்குமே ரொம்ப நல்லா படிப்பே அப்டின் சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜா படிச்சுட்ருந்த அதுக்கப்றமா வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்லா அப் போ வந்து இன்ஜினியரிங்தா ஒரு நல்ல ஒரு ந ஒ ஜாப் கெடைக்கிறத்லையு செரி ஒரு நல்ல ஒரு டாப் ல இருந்துச்சு சோ அப்ப வந்துட்டு நா யோஷ்ச்சது வந்து செரி ஓகே நம்ம இன்ஜினியரிங் சூஸ் பண்லா ஆனா வந்துட்டு எங்க அக்கா என்னடானா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணா அவ ஒரு ஆட்ஸ் இதுல வந்து ஆ போய்ட்டா சோ எனக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கெடச்சுது கொஞ்சொ ச காசு செலவு பண்ணிதா வந்து லோன் போட்டுதா படிக்க வெச்சாங்க எங்க அப்பா இருந்தாலு வந்துட்டு செரி இன்ஜினியரிங் எடுக்லான் சொல்லிட்டு நா அத சூஸ் பண்ணி போன சோ அத வந்து நா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே படிச்சு இந்த காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்து நா ஒரு நல்ல வேல கெடச்சு அத ஒரு நாலஞ்சு வர்ஷொ நா அப்டே போன சோ அந்த இன் ட்ரஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த டைம்ல வந்து என்ன பண்றதுன் நமக்கு தெரியாது கூட இருக்குறவங்களோட ஒரு சப்போட்டோட வந்துட்டு என்ன படிக்லா அப்டின்றது வந்து நமக்கு நறைய பேரு வந்து அட்வைஸ் குடுப்பாங்க அந்த அட் வைஸ்ல வந்துட்டு எது வந்துட்டு நமக் கரெக்ட்டா இருக்கு நம்ளோட ஆ ஃபினான்ஷியல் இதுக்கு செரி நம்ம எப்டி படிப்போன்றது நமக்குதா தெரியு சோ நம்ம வந்து எத சூஸ் பண்லான்றத வந்துட்டு நம்ம வந்து யோசிச்சி இது பண்ணலா அப்டின்னு அந்த டைம்ல வந்துட்டு ஒரு சப்போட் இருக்கணு அப்டின் நெனக்கிற கண்டிப் இப்பஎனக்கும் அந்த மாதிரி இருந்ததுனால வந்துட்டு என்னால அந்த மாதிரி பண்ண முடிஞ்சது சோ இப்ப இருந்தே ஓரளவுக்கு நம்ம வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சோ எந்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எந்த வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு எத மாதிரி ஒரு கோர்ஷ் பண்ணுறதோ ஒரு அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறது அப்படி நீங்க சொன்னேகல்லயா படிக்கிறது மட்டும் புத்தக புழுவ இல்லாம அந்த ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுறது எப்படி அப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இம்போர்ட்டான்சு கொடுத்து நம்ம பண்ண போது ஒரு நல்ல ஒரு ஒருஹ் வேலை வாய்ப்பு இப்ப வந்துட்டு நல்லா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தோழி் நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன் ஏன்னா உங்களுக்கே வந்து அதுல ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கு அப்படிங்கற பொழுது அப்போ நீங்களே வந்துட்டு அதுல தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்துட்டு இப்போ வந்து குழந்தை நம்ப படிக்க அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு வந்து ரிஸ்க்கஸ் பேசு பண்ணுவாங்க அப்படிங்கறது உங்களுக்கே புரியும் இல்லைங்களா
ஆஹ் கண்டிப்பா நா அதனால தான் சரி ஓகே இந்த மாதிரி யோசிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வந்து தேவையில்லாம கொஞ்சம் ஓவர் திங்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கு சரி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போனதுக்கு அப்புறமே நமக்கே ஒரு ஐ டியே வந்துரும் இல்லையா எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்சூனிட்டீஸ்ல இருக்கு எந்த மாதிரி படிக்க வைக்கலாம் அப்படின்றது நமக்கு தோண ஆரம்பிச்சுருவோம் அது இல்லாம பசங்களும் கொஞ்சம் பெரியவங்க ஆக ஆக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட அவங்க கூட இல்ல பேசும்போது நிறைய ட்ரைனிங்க எல்லாம் ஸ்கூல்லையே கொடுக்கிறாங்க சோ அப்ப வந்து அவங்களுக்கு கேஒரு ஐடியா வந்துரும் எத படிச்சா வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் தனித்தன்மையா யோசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அது இல்லாம நம்ம பேரன்ஸ் இருந்து கூடவும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் நம்ம குடுத்தோம்னா இத இத பண்ணா வந்துட்டு இப்படி ஆகும் அது பண்ணா அப்படி ஆகும் ஒரு சப்போர்ட் கூடவே இருந்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு இன்னமும் ஒரு ஆஹ் ஊக்கமா இருந்து ஒரு நல்ல ஒரு வழிய தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அப்ப வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஈடுபாடு வந்து அவுங்க வந்து படிக்கும்பொழுது வந்து பாத்தீங்கின்னா நெறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க இப்போ வந்து நம்பு இருந்த காலகட்டம் மாரியெல்லாம் கெடையாது இப்ப வந்து பள்ளி எல்லுகளா கூட கொழந்திகளுக் த்து அஹா பெற்ற இவுங்க வந்து நல்லா பேசுறாங்க இல்லைங்குளா சோ டீச்சர்ஸ் எல்லா நல்லாப் பேசி பழகும் போது அவுங்களுக் ந்த நெறியா வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும் நெறைய விஷ்
ஆஹா கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்பஸ் சேரி இப்பவே என ஹ நா கண்ணார பாத்துட்டு இருக்கே நெறைய டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எல்லா நம்ம ஒரு டீச்சர பாத்தாலே கொஞ்ச பயம் இருக்கும் ஐயியோ அவுங்ககிட்ட போய் பேசுணுமா அப்டின்ற ஒரு இது இருக்கு ஆனா வந்து இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அந்த மாரி கெடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஏன்னா சின்ன வயசு டீச்சர்ஸா இருக்காங்க எல்லாருமே நம்ம கூட வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வந்துட் பேசி பழகுறாங்க அதுனால பசங்களுக்கும் ரொம்ப ஃப்ரீயா பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு ஆஹா நீங்க அதுல நெறியா விஷயங்கள் எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது தோழி அஹா இன்னொரு வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசுலா
கண்டிப்பாங் தோழி நன்றி நன்றி